ஆ வணக்கம் தோழி ஆ நல்லாருக் கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கங்க தோழி தோழி இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த வெயில் காலத்துல வந்துட்டு நம்மளோட உடம்புக்கு நெறய ஒரு சொல்றது ஒரு இயற்கை உபாதைகள் வந்து ந றய வருது இல்லைங்களா இத வந்து நம்ப வெயில வந்து நடந்து போகறதாகட் டு இல்ல வந்துட்டு நம்ப சும்மா வந்து உக்காந்துட்ருந்தாலே அப்படியே சோம்பல் ஆகுறது அந்த மாரி நெறய விஷயங்கள் வந்து ஃபேஸ் பண்றோ அந்த மாரி இதுக்கு நீங்க என்ன தோழி ஒரு தீர்வு மாரி காண்றீங்க
ஆ இப்ப வந்து ம் கண்டிப்பா அ இப்ப வந் து ரொம்ப வெயில் காலம் ரொம்ப இப்போ சூடு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனால வந்துட்டு ஆ அது இல்லாம மழையும் வருது அந்த மாதிரி வந்து கால மாற்றம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால வந்து இந்த சூட தனிக்கர துக்கு நம்ம எவ்வளோ இந்த தண்ணி சேத்துக்கிறோ அப்படின்றதுதா ரொம்ப முக்கியம் நம்ம உடம்புக்கு அதனால வந்து இந்த தண்ணி உணவுகள் ஜாஸ்தியா சேத்துக்கணு இந்த வெள்ரிக்கான்னு சொல்றாங்களே வெள்ரிக்கா அதுக்கப்புறம் வந்துட்டு அ தண்ணி காய்கல்லா இருக்கும் ஆ பொடலங்கா அந்த மாதிரி நெறயா காய்கள் இருக்கு அந்த காய்கள்லா வந்துட்டு நீங்க பூசணிக்கா வெள்ள பூசணிக்கா இருக்கு இந்த மாரி நிறைய காய்கள் இருக்கு இது எல்லாத்தையுமே வந்து தினசரி உணவுலயே வந்துட்டு நம்ம சேத்துக்ட்டே இருந்தோனா வந்து நம்ம சூடு வந்து தனியு அது இல்லாம வந்துட்டு நெறைய விஷயங்கள் இருக் கு இந்த மாதிரி வந்து இந்த மோர் வந்து நம்ம கலக்கி குடிக்கலா அதுக்கப்புறம் ராகி கஞ்சி வந்து நம்ம காலையில குடிக்கலா கொஞ்சம் மோர் சேர்த்து அது வந்துட்டு ரொம்ப ஒடம்ப வந்து தணிக்கு அது இல்லாம பாதாம் பிசின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு அத வந்துட்டு நம்ம கொஞ்சோன்னு வந்து நைட்டு த தண்ணில ஊற போட்டுட்டு நல்லா வந்து அது கொஞ்சோண்டு ஊற போட்டாலு ந ஊறி வரு அது வந்து என்ன பண்ணனா அடுத்த நாள் வந்துட்டு அதுல கொஞ்சம் பால் சேத்து ஒரு ஆ கீர் மாரி பண்ணி அத வந்துட்டு அதுல அ சியா சீட்ஸ் அந்த மாரி விஷயங்கள் எல்லா இப்ப நெறைய கடைகளயே கெடை கிது அத வந்து ஊற போட்டு அத வந்து இது கூட மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஆ நாட்டு வெள்ளம் அந்த மாரி சேத்து வந்து அது குடிக்கிறதுனால வந்து ஒடம்பு சூடு வந்து அந்த அளவுக்கு ஜாஸ்தியா தனியுது அப்டின்னு சொல்ட்டு சொல்றாங்க அதே நா வந்து நா என் லைஃப்லயே கூட நா நெறையா ரொம்ப சூடு நமக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா நமக்கே தெரியு இல்லையா ஒடம்பு சூடு தணிக்கிறதுக்கு என்ன பண்றது அப்படின்னு அந்த மாரி டைம்ல நா அத வந்து ட்ரை பண்ணிருக்கே அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு சோ இந்த மாரி விஷயங்கள் எல்லா நீங்க நெறையவே வந்துட்டு ஒடம்புக்கு சேத்துக்கிட்டே இருந்தோனா வந்து நம்ம வந்து சூட வந்து இந்த வெயில் காலத்த வந்து கொஞ்சம் ஈஸியா வந்து நம்ம கடந்து போகலா அப்படின்னு நெனைக்கிறே ஆ அதனால வந்து எதையுமே வந்து நம்ம சாப்படுற உணவுலதா வந்துட்டு நம்ம ம மாற்றம் கொண்டு வரோ என்னதா வந்து நம்ம ஏ சி போட்டுக்கிட்டு ஒரு ரூம்ல உட்காந்துகிட்டே இருந்தாலு வந்து அந்த சூடு வந்து தனியாது ஆனா வந்துட்டு கொஞ்சம் அப்டியே அ ஆ ஏ சி-லயே ஒக்காந்து இருந்தா கூட நமக்கு ஒடம்பு ஹீட்டு தா ஜாஸ்தி ஆகும் அப்டின்னு சொல்லுவாங்க அதனால வந்து என்ன பண்ணனா எப்பயுமே நமக்கு உள்ள என்ன எடுத்துக்கிறோமோ அது வந்து நம்ம உடல்ல வந்து இத வெளிப்படுத்து சோ அத வந் து நம்ம பாத்து பாத்து சாப்ட சாப்ட்டோனா நம்ம வந்து இந்த வெயில் காலத்த ஈஸியா தாண்டி போயிடலாம்
கண்டிப்பா தோழி ஆமா ரொம்ப சரியா சொன்னீங்க அதுலயும் வந்து இந்த மாரி வெயில் காலத்துல வந்து நம்ம அ உணவுகள் கொஞ்சம் நான்வெஜ் அந்த மாரி பாத்தோம்னா சூடா இருக்கிற உணவுகள் வந்து தவிர்த்துக்கலா அப்டின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப வந்து எப்டின்னு பாத்தாய்ங்க இந்த மாரி சி சிக்கன் ஐட்டோ அதெல்லா வந்து தவிர்த்துட்டு நீங்க வந்து இப்ப நண்டோ இல்ல வந்து மீனு அதெல்லா குளிர்ச்சி ஒடம்புக்கு அது வந்து நீங்க எடுத்துக்கலா அப்படிங்கற மாரி சொல்றாங்க நீங்க இப்ப வந்துட்டு மீன் குழம்பு எப்டிங்க தோழி வப் இப்பங்க ஏன்னா அது வந்துட்டு எல்லா எல்லாத்துக்குமே பிடிக்கு சொல்லி சொல்ல முடியாது சிலவங்க வந்து பாத்தீங்கன்னா மாங்கா கூட போட்டு செய்வாங்க சிலவங்க வந்து ஒவ்வொரு த்தமா செய்வாங்க சில உருளக்கெழங்கெல்லா போட்டு செய்வாங்க மீன்ல உருளக்கெழங்கு போட்டு செய்வாங்க நீங்க எந்த மாதிரி ஒரு இத வந்து நீங்க ட்ரை பண்றீங்க ரெசிபி இருந்தா சொல்ல முடியுங்களா
ஆ கண்டிப்பா நா வந்துட்டு மாங்காய் இந்த உருளக்கெழங்கு தா போட்டு செஞ்சது இல்ல ஆனா வெறு மீன் கொழம்பு மட்டு செஞ்சிருக்கே அது எப்டின்னா வந்து இப்போ வெறும் ஆ புளி தண்ணிய வச்சு மட்டு நம்ம பண்ணலா அப்டியு ஒரு மெத்தட் இருக்கு இன்னொன்னு வந்து தேங்கா அரைச்சு விட்டு பண்ணலா நா எப்டி பண்ணுவன்னா நம்ம அந்த மீன வந்துட்டு அந்த தல வாலல்லா அந்த குழம்புல போட்டாலு அதுக்கு அட்லீஸ்ட் உள்ளியாவது போய் நல்லா ஊறணு இல்லையா அதுக்காக கொஞ்ச நமக்கு கிரேவி தேவைப்படு அதுக்காக வந்து அ ஃபர்ஸ்ட்டு நம்ம கொ கொஞ்ச எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்த பருப்பு வெந்தய எல்ல போட்டுட்டு கொஞ்ச நெறைய பூண்டு நல்லா அந்த பூண்டு நம்ம கெடைக்கும்ன அது நல்லா ஒரு புல் முழு பூண்ட வந்துட்டு நம்ம உரிச்சு நல்லா போட்டுட்டு அப்புற சின்ன வெங்காய இருந்தா சின்ன வெங்காய போடலா இல்ல பெரிய வெங்காய நறுக்கி அதுல நல்லா போட்டுட்டு நல்லா வதங்க விடணு அதுக்கப்புறமா ஒரு முழு தக்காளி கொஞ்ச பெரிய தக் தக்காளிய வந்துட்டு போட்டு நல்லா வதக்கிட்டே இருந்தீங்கன்னா அது நல்லா சுருண்டு வரு அப்போ வந்துட்டு கொஞ்ச நல்லா புளி புளிய வந்து நல்லா கரைச்சு வச்சுக்கணு ஒரு லெமன் சைஸ் புளிய வந்துட்டு நல்லா கரைச்சி வச்சுக்ட்டு அதுலயே மஞ்ச தூளு மிளகா தூளு அப்புற தனியா தூளு அதுக்கப்புறமா ஆ எல்லாத்தையு போட் போட்டு நல்லா திக்கா இது பன்னிக்கனு கொஞ்ச சாம்பார் தூளு போட்டுக்கலா கொஞ்ச திக்னஸ் வரு இந்த அந்த கரைச்சி வச்ச இத வந்துட்டு என்ன பண்லானா இந்த வதக்கிட்டு இருக்கோ இல்லையா அதுல வந்துட்டு நல்லா ஊத்திடலா ஊத்திட்டு நல்லா வந்து கொதி வரணு கொதி வரும்போது ஒரு சின்னதா கொஞ்சுனு வெள்ள போட்டுக்கலா போட்டுட்டு நல்ல கொதிக்கும் போது அதுக்கப்புறமா உப்பு போட்டுட்டு அதுக்கப்புற இந்த மீன வந்து இந்த வாலு அதுக்கப்புற இந்த இது தலையல்லா வந்துட்டு அத ம அந்த கொழம்புல ஊத்தின்னு உங்களுக்கு வந்து கிரேவி இன்னு கொஞ்ச ஜாஸ்தியா வேணு ரொம்ப கம்மியா இருக்கு அப்டின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா கொஞ்சூண்டு தேங்காவு சோம்பு அரைச்சு இதுல வந்து மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புற நல்லா கொதிக்க விட்லா அது வேண்டா அப்டின்னு நெனைச்சீங்கன்னா வெறு புளிஇல்ல புளி தண்ணியில மட்டும் நல்லா கொதிக்க விட்டீங்கன்னா வந்துட்டு மீன் கொஞ்ச ந ஒரு அஞ்சு ஆறு நிமிஷத்துலயே வெந்துறு அது வந்து அந்த எண்ணெ கொஞ்ச பிரிஞ்சு பிரிஞ்சு வரும்போது கொஞ்சுண்டு மல்லித்தலய போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டு எடுத் துல்லா இதுதா மீன் கொழம்பு இந்த மா இப்டிதா மோஸ்லி பண்ணுவே இத வந்துட்டு நம்ம கொஞ்ச தேங்காவு அரைச்சு விட்டு பண்றதுனால வந்துட்டு கொஞ்ச நைட்டுக்கோ சேத்த மாரி கொஞ்ச ஜாஸ்தியா வச் வச்சுட்டோன கொஞ்சம் நல்லா தோசைக்கோ இட்லிக்கோட கூட தொட்டு சாப்ட்டுக்கலா அந்த மாரி பண்ணுவே நீங்க எப்டி பண்ணுவீங்க தோழி ஹலோ நீங்க எப்டி பண்வீங்க தோழி இந்த மீன் கொழம்பு
தோழி நா அப்டி பண்ணுவ அப்டின்னு வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலு என்னோட வீட்டுல அம்மாதா வப்பாங்க ஆ அப்போ வந்து நாயுன் வச் வச்சது கெடையாது அதனால ஒரு நான்வெஜ் அப்டின்னு எடுத்துக்கி தாலே என்னோட அம்மாவு கணவருந்தா வந்து சமைப்பாங்க வப்பாங்க அப்போ வந்துட்டு மீன் கொழம்பு வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்துட்டு அம்மா தா செய்வாங்க அ பெரும்பாலு அவங்க செய்யறதே நல்லாதா இருக்கும் அதுலயு வந்துட்டு என்னோடட அம்மா கைப்பக்குமே என்னோட அத்தையோட கைப்புக்கவமே வந்து மாறு எங்க அத்த வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச தேங்கா நெறைய அரைச்சுத்து வந்து கார கம்மியா வைப்பாங்க ஏன்னா கார அதிகமா சே சேத்துக்கு கூடாது னால ஆனா எங்க அம்மா செய்றது வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்துட்டு அவங்க காரம் வந்து நல்லா தூக்கலா போட்டு செய்வாங்க அதுதா கொஞ்ச ஒரு நல்ல இதா இருக்கு எங்க அம்மா வந்து வெறு புளியு இந்த இது எல்லாமே இரு அப்ப பாத்தீங்களா ஆ சீரக சோம்பு அந்த இதெல்லாமே போட்டு நல்லா வணக் கி தேங்காவு அதுல போட்டு இஞ்சி பூண்டு அது எல்லாமே போட்டு வணக்கி மஞ்ச தூளு சின்ன வெங்காய எல்லா போட்டுக்கி அரசு விட்டு ஆமாங்க தோழி அப்படி பண்ணுவாங்க அதுக் புளியு ஊத்திகுவாங்க இதுலயே இப்போ அந்த மாரி இரு இருக்கும்பொழுது அந்த உணவு வந்து டு கொழம்பு வச்சா வந்து எப்டி சொல்லாங்க அப்டின்னா அடுத்த நாள் வச்சு சாப்ட்டாதா அதுக்கு வந்து சுவை அதிகமா இருக்கு அப்டிங்கற மாரி சொல்லுவாங்க
கண்டிப்பா ஆமா மீன் கொழம்பு எப்பயுமே வந்துட்டு அன்னைக்கே ப பண்ணி சாப்டுறத விட அடுத்த நாள் வச்சு சாப்டும் போத அதோட ருசி ரொம்ப அதிகமா இருக்கு அப்டின் சொல்லுவாங்க நானு அத எப்பயுமே பண்ணுவே இப்போ நம்ம அன்னைக்கே மீன் வாங்கி செய்ய போறோ அப்டின்னா ஒரு காலையிலயே ஒரு பத்து மணிக்கே நம்ம பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம ஒரு ரெண்டு மணிக்கு சாப்பிடு போது நல்லா மீன் வந்து நல்லா ஊறி இருக்கு அப்பதா வந்துட்டு அதை சாப்பிடு போது அந்த டேஸ்ட்டு நல்லா ரொம்ப நல்லா கெடைக்கு சோ அந்த மாதிரி பண்ணி சாப்புடுறது நல்லா இருக்கு அப்டின்னு நெனைக்கிறே அது இல்லாம பாத்தீங்கன்னா வந்து இந்த ஆஹ இந்த சீ ஃபுட்ஸ்லயே வந்துட்டு மெயினா பாத்தீங்கன்னா எனக்கு எறரா ரொம்ப புடிக்கு எறரா அந்த தொக்கு மாரி பண்ணும் போது வந்து நம்ம வேற எதுவுமே சாப்பிறதுக்கு எக்ஸ்ட்ராவா தேவயே இல்ல ஒரு சாத வடிச்சுட்டு அதுக்கப்புற ஒரு எறா தொக்கு பண்ணிட்டு அத வந்து நம்ம அ தொட்டு சாப்ட்டாவே வந்து ட்டு அவ்ளோ டேஸ்ட்டா அதிகமா இருக்கு அதே மாதிரிதா நண்டு அந்த நண்டு அந்த வாசத்திலேயே அந்த வாசனையிலயே வந்துட்டு நம்ம அப்டியே அந்த சாதத்து கூட பெரட்டி சாப்பிட போது அந்த மெளகு அந்த இதுல வந்து சாப்பிட போது அவ்வளோ நல்லாருக்கு இந்த நண்டுலேயே கூட ரசோல்லா வைக்கிறாங்க அது எப் அப்டின்னு எனக்கு தெரியல நா ட்ரை பண்ணதுல்ல பட் இருந்தாலு வந்துட்டு அந்த பிளேவர் ஜாஸ்தியா இருக்கனால ரொம்ப நல்லாருக்கு அப்டி நெனைக்கிறே நீங்க என்ன நெனைக்கிறீங்க தோழி
ம் கண்டிப்பா தோழி நீங்க நண்டுன்னு சொன்னொனேதா ஒரு விஷய வந்து ஞாபக வருது என்னோட அத்தையார் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து நண்டு கொழம்பு வைப்பாங்க ஆனா என்னோட அம்மாவுக்கு வந்து வைக்க தெரியாது அவங்களுக்கு நண்டுனாலே பயோ ஆனா வந்து என்னோட அத்தைய வந்து நா இருக்கிற எடத்துலருந்து தூரமாக இருக்கிறாங்க அவங்க வேற ஊர்ல இருக்காங்க நா வேற ஊர்ல இருக்கே அவங்க சிறு வயதல வந்து கூட இருக்கு போது எனக்கு வந்து செஞ்சு கொடுத்தாங்க எனக்கு சேரி எங்க அம்மாக்கு செஞ்சு கொடுத்தாங்க அந்த சு சுவை வந்து எனக்கு சின்ன வயசுல நா ஒரு மூணாவது ரெண்டாவது படிக்கு போது சாப்ட்டது அந்த உணவோட அந்த டேஸ்ட்டு இப்பவு ஏ வாயிலருக்கு அந்த நாக்குல இருக்கு இப்ப கூட அவங்க வந்து ஏதாவது ஒரு உணவு அதே மாதிரியே ஒரு கைப்பகுவத்துல வந்து அவங்க செஞ்சு கொடுத்தாங்க அப்டின்னா சமீபத்தில வந்திருந்தாங்க வீட்ல விசேஷனு சொல்லிட்டு அப்ப அவங்க சமைச்சு குடுத்தம் போது கூட அந்த கைப்பக்குவ வந்து எனக்கு வந்துச்சு அது அது வந்து என்னால அந்த நண்டு கொழம்பு அந்த வாழ்க் கைல நா ஒருவாட்டிதா இது வரைக்கு நா சாப்ட்ருக்க அதுக்கு அப்புற நா சாப்படவே இல்ல இப்போ ஆ திருமணமாயி என்னோட கணவர் வீடலேயே நா வந்து சாப்ட்டது கெடையாது இங்கேயு வந்து பாத்தீங்கன்னா மற்ற இந்த உணவுக்குகள்தா அ எடுப்போமே நான்வெஜ் தா எடுப்போமே தவிர இந்த மாரி உணவு வந்து நாங்க எடுத் ல்ல அதனால எங்க அத்தையோட அந் அ நண்டு இது வந்து நா ரொம்ப இது பண்ற அவங்க சமைச்சு குடுத்தாங்கன்னா அப்டி இருக்கு தோழி சோ அத வந்து நா மிஸ் பண்றனே சொல்லலா
ஆ கண்டிப்பா நீங்க சொல்றது ரொம்ப சரி நம்ம சின்ன வயசுல ஏதாவது ஒரு டிஷ் யாரா சமைச்சு குடிச்சு அத சாப்ட்டுருப்போ அது வந்துட்டு நம்ம நாக்கலேயே நின்ட்டுருக்கு இப்ப நெனைச்சாலு அந்த வாசனையு சரி அத சாப்ட்ட அந்த ஒரு ருசியு சரி அத வந்துட்டு நம்மளால மறக்கவே முடியாது எ எல்லாவ நம்ம வந்து ந ரெகுலரா நறைய விஷயங்கள் சாப்பட்றோ பண்றோ ஆ வீட்ல அம்மா சமைக்றாங்க நம்ம சமைச்சு சாப்புடுறோ பட் இருந்தாலு வந்துட்டு எதோ ஒரு டிஷ் வந்து அது ரொம்ப லைஃப் லாங் கூடவே வரு அப்டின் சொல்லா அந்த மாதிரி வந்து அ எங்க அம்மா வந்துட்டு சின்ன வய்சுல வந்து ஒரு எதோ ஒரு ஸ்வீட்டு செஞ்சாங்க அந்த எதோ மைதா போட்டா என்னன் எனக்கு தெரியாது ஆனா வந்துட்டு அந்த எதோ இண்டிபெண்டன்ஸ் டேக்காக மூணு கலர்ல பண்ற அப்டின் சொல்லிட்டு அந்த ஆரஞ்சு அதுக்கப்ரோ வந்துட்டு வெள்ளை அதுக்கப்ரோ ஆம் அ கிரீன் கலர் வச்சு எதோ ஒரு ஸ்வீட் மாரி பண்ணாங் க அந்த ஒரு ரவுண்டா ஒரு பாதுஷா மாரி இருந்ச்சுனு வச்சுக்கலா அத வந்து அந்த மைதால பண்ணிட்டு அந்த ஸ்வீட்ட வந்துட்டு அந்த ஜீரால வந்து போட்டு அத ஊற வச்சு குடுத்தாங்க அது அவ்ளோ ருசியா ருந்ச்சு இப்ப எங்க அம்மா கிட்ட கேட்ட எங்காம்மாக்கே மறந்துருச்சு நானா பண்ண அந்த மாதிரி ஒரு டிஷ் இருக் கா அப்டின் சொல்லிட்டு ஆனா வந்து நா வந்து சாப்ட்டதுனால எனக்கு இன்னமு கூட இத்தன வருஷ இருவத்தஞ்சு வருஷோ முப்பது வருஷோ சுவைய வந்து மறக்கவே முடில அப்டின் சொல்லா அந்த மாரி நலய நினைவுகள்ருக்கு ஹலோ ஆ நேரமு ஆயிடுச்சு தோழி நம்ம கண்டிப்பா நன்றி